செய்யா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க இருக் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சி சில விதமான ஒரு வண்ணங்கள் எல்லாமே வந்து பிடி க்கும் இல்லைங்களா இப்ப வந்து சிலவங்களு த கருப்பு பிடிக்கும் சிலவங்களுக்கு அ நீல கலர் பிடிக்கும் சிலவங்களுக்கு மஞ்ச கலர் பிடிக்கும் அந்த மாதிரி அப்ப வந்து ஒ ஒவ்வொரு மனிதர்களையு வந்து பாத்தீங்னா அங்ளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்டிங்கறது பொத்தே வந்துட்டு அவங்களோட ஒரு எண்ணங்களையு சேரி அவங்க இப்டிப்பட்ட ஒரு குணநலங்கள் உள்ளவங்க அப்டிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிலாம் அப்டி ங்கிற மாரி ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்லுது அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அது உண்மன்னு நெனைக்கிறீங்ளா தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னது ஒ ரொம்ப செரி இப்ப வந்து பாத்தீங்னா வந்து ஆ எனக்கு என்ன என்ன பத்தி சொல்ல போனா வந்துட்டு எனக்கு அந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கு அதுக்கப் அப்புறோ க்ரீன் கலர் ரொம்ப புடிக்கு அதுலே முடிஞ்ச வரைக்கு வந்துட்டு இந்த லைட் கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அப்டின்னு சொன்னனா ஆ அந்த லைட் கலர்ஸ்னாவே ரொம்ப ஆ கொஞ்சோ ரொம்ப அப் லைட்டா ஒரு மாரி மைல்டா இருக்கிற மாதிரி நம்ம மைண்டு அந்த மாரி இருக்கு நா நெனைப் அ ரொம்ப டார்க்கானா வந்துட்டு நம்ம கலர்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு அம் ஒரு ட்ரெஸ்சு இது பண்றது செரி அத வந்து நமக்கு எப்டி சூட் ஆகு அப்டின்றத வச்சி நம்ம வந்து சூஸ் பண்றதே எப்டி அந்த மாரிதா இருக்கு அப்டி பாத்தீங்னா வந்துட்டு எனக்கு அந்த மாரி தா நா யோசிப்பே கொஞ்சோ எல்லோனா கொஞ்சோ ரொம்ப ப்ரைட் டா இருக்கு நல்லா நம்ம கலருக்கு அது சூட் ஆகு அப்டின்ற மாரி சில பேர் வந்துட்டு ப்ளக் கலர் எனக்கு ப்ளக்கு ரொம்ப பிடிக்கு நா வந்துட்டு ப்ளக் வந்து வெளிய எங்கயாவது போறோ அப்டின்னா வந்துட்டு ப்ளக் வந்துட்டு ஒரு கோயிலுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ வந்துட்டு போ போட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா வந்துட்டு நா எப்டின்னா வந்து செரி பரவால்ல போட்டு போலா அப்டின்ற மாரி நானே யோசிப்பே ஆனா வந்துட்டு பெரியவங்க திட்டுவாங்க அப்டின்றதுக்காக நம்ம வந்துட்டு அத வந்துட்டு தவிர்த்துக்கறது ஆனா வந்து இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஒரு ப்ளக்ன்ற ஒரு வியம் போடும் நமக்கு நல்லா பழுச்சுன்னு தெரியும் அது வந்துட்டு நல்லாவு இருக்கு சில பேருக்கு வந்துட்டு அது புடிக்காது பட் இருந்தாலு எனக்கு வந்து அது சூட் ஆகு அப்டின்னு சொல்லுட்டு நா நனப்பே நல்லா இருக்கு அப்டின்ற மாரி அதனால வந்து முக்காவாசி நெறய வந்து இந்த துணிகள் எடுக்கும்போதுப் பிளாக் மிக்ஸ்ட் ஆவு பிளாக் புல்லா இருக்குற மாதிரியு வந்துட்டு நா எடுக்கறத ய ஆனா வந்துட்டு சில பேர் பாத்தீங்னா வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்சே நெறய பேர் எடுப்பாங்க எனக்கு வந்து நா ஒயிட் வந்து மேக்சிமம் வந்துட்டு எடுக்க மாட்ட ஏனா வந்துட்டு இப்போ ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்தோனா வந்துட்டு எங்கேயாவது நம்ம ஒரு நல்ல எடத்துக்கு போட்டுட்டு போவோ பட் இருந்தாலு நம்மோ சாப்டம் போது ஓ எங்கயாது போகும்போது லைட்டா வந்துட்டு கொஞ்சோ வந்து கொஞ்சோ அழுக்காகறதுக்கு நெறய வாய்ப்புகள் இருக்கு இல்லயா அதனால வந்துட்டு இந்த ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்டின்னு எடுத் தோனா ஆ அது ஒரு உதே இல்லாத ஒரு பிரச்சன ஆகும் அது வந்துட்டு ஒரு அழுக்காயிடுச்சின்னா அந்த ஒரு புல் ட்ரெஸ்ஸுமே வந்து வீணா போகுறதுதுக்கு நெறய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்துட்டு ஆ முடிஞ்ச வரைக்கு அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸ வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கரது உண்டு அதனால வந்துட்டு ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் எடுத்தோனாய் இப்ப நம்ம எங்கேயாவது போட்டு போனா கூட ஏதாவது ஒரு சின்ன கரையானாலு அது வந்துட்டு பழுச்சின்னு வெளிய தெரியாது அதனால வந்து மேக்சிமம் அந்த மாரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறது உண்டு தோழி நீங்க எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுவீங்க
கண்டிப்பா அது தோழி நல்ல ஒரு விஷயம் வந்து சொன்னங்க அ நானுமே வந்து அப்டிதா இப்ப வந்து கருப்பு அப்டிங்கறத எனக்கு ஒரு தனிப்பட்ட விருப் பொம்மான ஒரு நிறம்னே சொல்லலா நம்ம வந்து அந்த நிறத்த வச்சே நம்ள வந்து ஜட்ஜ் பண்றாங்க அப்டிங்கம் போது நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் போல்டாருக்கு நம்ம வந்து எதையு பாத்து வந்து ஒரு பதட்டமோ பயமோ படுறதில்ல அப்டிங்கம் போது நம்ம வந்து கருப் பை வந்து விரும்புவாங்க அதே மாதிரிதா நானு நா வந்து எத பாத்து ஒரு பயப்பட மாட்டே அப்டிங்கற பொழுது நா என்னோட இதுவும் வந்து பாத் திங்னா கருப்புதா வந்து நா விரும்புவே ஆனா வந்துட்டு இந்த மாரி ஒரு நல்ல காரியங்கள்க்கு வந்துட்டு அது வந்து போடக்கூடாது அது வந்து ஒரு நெகட்டிவிட்டிய வந்து இழுக் கும் அப்டிங்கறது வந்து ஒரு அ ஒரு புரளியாவே வந்து இப்ப வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த காலத்து ஆளுங்க வந்துட்டு ஆ இந்த மாரி கருப்பு வந்து நல்ல காரியத்துக்கு போட்டு போகக் கூடாது அதே மாதிரி கருப்பு வந்து நம்ப அ வெயில் காலத்துல போட்டு போனோ அப்டினா அது வந்து சூரிய ஒளிய வந்து இழுத்து தனக்குள்ள வச்சிக்கும் அதனால ஒங்ளுக் அந்த வேக்காடா வந்து இருக்கு அந்த கருப்பு துணி போட்டா அப்டிங்குற மாரி நெறையா விஷயங்கள் வந்து அந்த கருப்புக்கு எதிராவே இருக்கு இருப்பினும் வந்து பாத்தீங்னா அந்த கருப்பினோ கருப்புங்றது வந்து கொஞ்சோ ஒரு போல்டான கலர்னே சொல்லலாம் அது வந்து ஒரு தன்னம்பிக்கை குடுக்கக்கூடிய ஒரு இது அதே மாதிரி வந்து இப்போ நீங்க மத்த எந்த ஒரு லைட் கலரும் செரீ இல்ல எந்த ஒரு தொன்மைகள் வந்து நீங்க போட்ருந்தாலும் செரீ வேற கலருடையத நீங்க வ போட்டுட்டு வந்து ஒரு தண்ணில நனையிறதாகட்டும் கடல்ல நனையிறதாகட் டும் மலைல நனையிறதாகட்டும் அப்போ அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அது ஒரு அசௌகரியத்த குடுக்கும் நனஞ்சிட்டோ அப்டினா அய் அதுவு வெண்மை வெள்ளை கலர் வந்து போட்டுட்டோ அப்டினா ரொம்ப சிரமமாயிரு நம்ம வந்துட்டு வ என்னடா இது அப்டின்ருக்கு அந்த ஒரு சங்கட்டங்கள் வந்து நமக்கு இருக்கும் இதே நீங்க கருப்பு நிறம் வந்து போட்டுகிட் டிங்க அப்டினா நீங்க என்னிய என்னதா வந்துட்டு நீங்க தண்ணியில நனஞ்சாலு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எதுமே ஒரு சங்கட்டம் இருக்காது ஏனா இந்த துணியே வந்து நல்ல ஒரு டார்க்கான கலருதா அப்டிங்கம்போது அது உங்களோட ஒரு இத வந்து அந்த சங்கட்டங்களை ஏற்படுத்தாம வந்து காப்பாத்தும் இல்லைங்ளா அந்த மாதிரி இருக்கு அதே மாஸ்க் அத மட்டு இல்லாம அதுனாலதா நா பெரும்பாலு வந்து பாத்தீங்கனா ஒரு டிராவல் பண்றதாகட்டு அந்த மாரி சமயத்துல கருப்பு துணி எடுத்துக்குவே நா வந்து ஏ திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கனா கருப்பு தா கருப்பு கருப்பும் வந்து முழு கருப்பா நா வாங்க மாட்டே கருப்பு வித் வெள்ளை அதுக்கப்றோ கருப்பு டிஷர்ட்டு அது கூட மிடி வந்து பாத்தீங்னா ஒய்ட் வித் பிளேக் அந்த மாதிரி தா நா வந்து வாங்கிக்குவே ஆனா என்னோட கணவர் கு வந்து பாத்தீங்கனா அவரு வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கருப்பு தா கருப்பு தா அவருக்கு ரொம்ப பிடிக்கு கருப்பு துணிதா போட் வாரு அவரு நல்ல கலரா இருக்கனால அந்த கருப்பு நல்லா எடுப்பா காட்டும் ஆனா வந்துட்டு அவரு இப்போ சமீப காலமா வந்து பாத்தீங்னா நெறைய இ துன்பங்கள் இன்னல்கள் எல்லா சந்திச்சதுக்கப்றோ வந்து ஜு யாரோஸ் சொன்னாங்க கருப்பு வந்து போடக் கூடாது உனக்கு வந்து கருப்பு இது இல்ல அப்டின் சொல்லி இவரு ஜாதகத்துல ஏதோ சொன்னனால வந்து இப்ப கருப்ப வந்து முழுமையா வந்து ஒரு அவர் வந்து ஒரு இது பண்ணிட்டாரு ஒரு கருப்பு ஒரு சின்னதா ஒரு மூக்குத்தி வாங்கறதாகட்டும் இல்ல ஏதோ ஒன்னு அந்த சின்ன பொருளக் கூட கருப்பிருந்தா கூட வேண்டா கருப்பு எனக்கு வேண்டா அந்து சொல்லுவாரு வேற ஏதாவது கலர் எடுங்க கருப்பு எனக்கு வேண்டா ஒரு ஒரு சட்ட கூ ட நா வந்து நெறையாவாட்டி சொல்லிட்டே உங்க கலருக்கு இது வந்து நல்லாருக்கு அப்டினு கருப்பு வேண்டா அப்டின்தா சொல்லுவாரு ஒரு பென்னாகட்டும் ஒரு பென்னு கூட பிளாக்கு பென்ல வந்து எழுத மாட்டாரு இப்போ சமீபத்துல எங்களோட திருமணம் வந்து நாங்க பதிவு செய்யிறக்கு போயிருந்தோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ப்ளூ இங்க்லல்லா இந்த டாக்குமெண்ட்ல எழுதக்கூடாது கருப்பு பேனாலதா எழுதணு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட என்னோட கணவர் வந்து கருப்பு வேண்டா அப்டின்னு அந்த ஆஃபீசர் கிட்ட சொன்னாங்க இல்ல இதுல வந்து நீங்க கண்டிப் பா கருப்புல தா வந்து கையெழுத்து போடணு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சேரின் கட்டாயணத்து பேயரால வந்து அவுரு கருப்புல வந்து கையொழுத்து போட்டாரு மத்தபடி ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒன்னு நம்பர் நோட் பண்றப்போ அதுக்கு கூட அவர் வந்து கருப்பு வந்து எடுக்க மாட்டாரு ஆனா நா அப்டி கடையாது அதுக்காக என்னோட விருப்பத்துக்கு வந்து ஒரு மா மார்ப்பு மறுப்பு வந்து தெரிவிக்கிறது கடையாது நா கருப்பு துணி வெளிய எங்கயாது போம்போது கருப்பு துணி போட்டு வரன்னா சேரி ஒண்ணு சொல்ல மாட்டாரு போட்டுப்போ அப்டினுதா சொல் லுவாங்க ஏ அப்டின்னா அந்த கருப்போட வந்து வெள்ளையோ இல்ல வேற ஏதாவது கலரோ வந்து நா மிக்சிங்காது போட்டு வருவனே தவர முழுமையான கருப்பு வந்து நா போட மாட்ட அந்த மாரி சமயத்துல இருக்கு போது சேரின்ருவாங்க இருப்பினும் எங்க அத்த அவுங்கல்லா வந்துட்டு இந்த கோயிலுக்கு போம்போதெல்லா வந்து கருப்பு துணி போடாதமா அப்டி இப்டி இம்பாங்க இருந்தாலு நம்ம ஆசைன்னு ஒரு பக்கம் இருக்கு வரும்போது சேரி குடும்பத்துல இப்டி சொல்றாங்க என்ன பண்றது அப்டின் சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வரும் போதோ இல்ல அத்த வீட்டுக்கு போம்போதோ அந்த மாரி மட்டு அந்த கருப்பாடைகள் வந்து அணிவது உண்டு தோழி இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என் கணவர் வந்து முதல் முதலா வந்து வந்துட்டு நாங்க பொண்ணு பாக்க போம்போ பைய ஆ நாங்க இரண்டு குடும்பத்தினரு வந்து பாக்க போம்போது கோயில வச்சுதா பாக்க போனோ அப்ப வந்து சமீபத்துல சேரின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஒரு சுடிதார் அப்டின்னா அத கருப்பு வண்ண இதுதா இருக்கு கருப்பு பிரௌவுனு ஒயிட்டு எல்லாமே கலந்து இருக்கு அதுல அ சுடிதார் வந்து நா போட்டுட்டு போன அப்பவு வந்துட்டு அ இவ அ இந்த அலையன்ஸ் வந்து பாத்து குடுத்த அந்த பாட்டி என்ன சொன்னாங்க அப்டின்னா கருப்பு வந்து போட்டுட்டு வராத நீ எப்பவுமே எப்பதாலு கருப்பு தா போடுற அப்டி இப்டினாங்க இருப்பினு வந்துட்டு கருப்பு வந்து எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் இது அப்டின்னு நெனைக்க வேண்டா ஏனா அவுங்க நெகட்டிவ்னு தா வந்து திணிச்சு வச்சிருக்காங்க சோ ஆ நம்ம கருப்பு போட்டுட்டு போனா எல்லா நம்ம எண்ணங்கள் தா இல்லைங்களா நம்ம பாசிட்டிவா நெனைச்சிட்டு போனு பாசிட்டிவா வரு நெகட்டிவ நினைச்சிங்கனா நெகட்டிவ் தா வரு சோ நா அப்படி கருப்ப உடுத்திட்டு நா கருப்ப உடுத்துட்டு போயுமே வந்து அங்க ஒரு நல்ல காரியம் நடந்து இப்போ வந்து நாங்க திருமணம் ஆயி நல்ல முறையிலதா இருக்கோங்க இல்லைங்களா தோழி அந்த மாரி நம்ப என்ன நெனைக்கிறோமோ அதுதா ஒரு நிறத்தின் மேல வந்து அவுங்களோட எந்த ஒரு சூழ்நிலை வந்துப் எப்டி மாறுதோ அத வந்து எதுல திருப்ப முடியுமோ அதுல திருப்பிக்கிட்டு இருக்காங்க அதுதா இப்போ உண்மையே சொல்ல போண்ணுன்னா
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மதா ஏனா வந்துட்டு இங்க பாத்தோனா நம்மதா வந்துட்டு அந்த ஒரு இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு நெனைக்கிறே அந்த கருப்பு போட்டா வந்துட்டு தப்பு அது அந்த மாரி போடக்க கூடாது அப்படின்றதெல்லா வந்துட்டு இன்னு ஆ சில பேர் வந்து பெரியவுங்க வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்கன்னா நீங்க ஒரு ஃபாரின் கன்ட்றி எல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க ஒரு நல்ல ஒரு ஆ ப்ரொஃப்ஷனலா ஒரு இதுக்கு போறாங்கன்னாவே அவுங்க பிளாக் ட்ரெஸ்ஸே தா போடுவாங்க போடுறதே வந்துட்டு பிளாக் ட்ரெஸ் ஒரு பிளாக் கோட்டு தா போட்டுப்பாங்க ஒரு லேடிஸ்சா இருந்தாலுமே நீங்க ஒரு பெரிய ஒரு நறைய படங்கள்லயே கூட நீங்க பாத்துருக்கலா ஒரு பெரிய ஒரு பால் ரூம்ல ஒரு பெரிய ஒரு பெஸ்டிவல் நடக்குதுனாலு செரி ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுனாலு செரி அவேங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கருப்பு உடையில தா வந்துட்டு விரும்பி போட்டுட்டு வருவாங்க ஒரு பெரிய பெரிய ஆளுங்களே வந்துட்டு பெரிய சி இ ஓ இருக்கட்டும் அந்த மாதிரி பெரிய ஆளுங்களே வந்துட்டு ஒரு கருப்பு உடைய போட்டுக்கிட்டுதா வந்துட்டு நம்ம ஒரு ட்ராவல் பண்றது செரி ஒரு மீட்டிங் அட்டென் பண்றது செரி ஒரு பேட்டி குடுக்குறது செரி எல்லாத்துக்குமே அத போடுறாங்க ஆ அதுதா நம்ம இருக்கற எடம் அந்த மாதிரி எல்லாருமே பழகுன விதம் அந்த மாதிரின் நெனைக்கிறே ஏன்னா கருப்புன்னா வந்துட்டு ஒரு தப்பான ஒரு கலரு அது வந்துட்டு எதுவுமே ஒரு பேட் ஒரு இது குடுக்குறதுதா அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுட்டாங்க அப்டின்னு எனக்கு தோணுது இதுவே வெள்ளயா இருந்துட்டா வந்து ஒரு வெள்ளைனாவே ஒரு அந்த வெள்ளை புரா அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா ஒரு பீஸ்ஃபுல் பி இசான ஒரு நல்ல ஒரு இது அப்டின்ற மாரி வெள்ளைய வச்சுட்டாங்க அது மாரி ஒரு ஒரு கலருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஒரு இதா வச்சிருக்காங்க அப்டின்னு எனக்கு நா நெனைக்கிறே அதனாலதா வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இப்ப ஒரு கோயிலுக்கு போறோனா நம்ம வந்து ஒரு ரெட் கலர் சேரி கட்டிட்டு போறது ஒரு ரெட்டுன்னா வந்துட்டு ஒரு அம்மனுக்கு உகந்தது ஒரு ஒரு இதுக்கு உகந்தது அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோ அத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காலாகாலமா அப்டியே ஃபாலோ பண்ணிட்டு வரோ அப்டின் நெனைக்கிறே அதனால வந்துட்டு ஒரு நம்ம நம்ளோட மனசு எப்புடி வந்து தோணுது அப்டின்றதுதா ரொம்ப முக் கியோ அப்டின் நெனைக்கிறே அதுக்கேத்த மாரி நம்ம வந்துட்டு நடந்துக்லா இல்ல நமக்கு சுத்தி இருக்கறவங்க வந்துட்டு எப்டி யோசிக்கிறாங்க எப்டி புரிஞ்சுக்கிறாங்க அப்டின்றத வச்சு நம்ம வந்துட்டு மாத்திக்லா அப்டின் நெனைக்கிறே நமக்கு பிடிச்சத நம்ம செஞ்சாவே நம்ம வந்து சந்தோஷமா இருக்லா அப்டின்னுதா எனக்கு தோணுது
கண்டிப்பா தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலா நன்றி மக்களே அ